ஹலோ
ம் கேக்கு தானா
ஆ கேக்குதுரா சொல்றா
ம் இன்னா பண்ற சாப்ட்டியா
ஆ நா சாப்டேன்டா நீ சாப்ட்டியா
ம் நா சாப்பணோ இது ஐ பி எல் லேட்ச் சென்னைல இப்போ வருது இந்த இந்த ரெண்டாயிரத்து இருவத்தி ஏழுக்கு
ஆ டிசம்பர் மன்த்து வெக்கரன்னு சொல்லிருக்காங்க
ஆ
அது எப்போனு தெர்ல நியூஸ் பாக்கணோ
ஓ
சி ஸ் கேலை ஆ ஆமா ஆனா டிசம்பர் நவம்பர் அப்டிதா வரோ
ஆமா ஆமா
எப்பயுமே அப்பதான விடுவாங்க
ஆமா ஆமா
சி எஸ் கே யார எடுப்பாங்கனு நெனக்கிற ஸ்டோக்ஸ்சே
என்ன
அ பென் ஸ்டோக்ஸ்சு தா ஹால் ஃபார்மேட்டுல ரிட்டயர்டு ஆயிட்டாரே
புரியலடா
பென் ஸ்டோக்ஸ்சு தா ரிட்டேராய்டாரே ஹால் ஃபார்மெட்ல ஆ ஆயிட்டாரே
த் அது ம் அந்த மூணு ஃபார்மெட் தான அதா அந்த டிடொன்டி வேல்ட் இதா டிடொன்டி ஓடியையி ஆமா இன்னோ எதுல ஆமா ஆமா அதுல ஒன்னு பெருசா ப்ரா ப்ரெச்சன இல்ல எனக் தெரிஞ்சு இது சி எஸ் கே யாரு ம் சி எஸ் கே யார் எடுப்பாங்கனுப் பத்தேல ஆ எனக் தெரிஞ்சு ஹர்த்திக் பாண்டியாவ சேரி ட்ரை பண்றேன்றாங்க அப்டினான்னே தெர்ல
ஹா அதா சொல்றாங்க
அ
ஆல்ரெடி வாய்ப்பு இருக்கு ஹர்த்திக் பாண்டிய எடுக்கவு
ஆமா ஆமா இருக்கு ஏனா நிச்சய சேசுக்கு தேவ ஃபினிஷர் தா ஃபினிஷரே இல்ல
அப்டி ட்ரேட் பண்ண யார குடுத்துட்டு யார வாங்குவாங்கனு நெனக்கிற
ஷிவம் டுபே தா
துபேவா ஏய் துபே பாத்தேலடா இந்தியன் மேட்ச்ல நல்லாதாண்ட்றா ஆடுனா
வேற யார குடுப்பாங்க கெய்குவாடு தா குடுக்கணு ஹர்திக் பாய் கேப்டனா கூட எடுக்கலாடா நல்லா ஆப்ஷன்றா
ஆமா ஆமா என்னா செய்வாங்கள் குஜராத்துக்கே ரெண்டு வாட்டி ஃபைனல்ஸ் கூட்டுனுபோ ரெண்டு கப்பு வாங்கி குடுத்திருக்கா
ம் அதா அ எம் ஐ தா கேப்டன்சி செட் ஆவல ஹர்திக் பாண்டியாக்கு
ஆமா ஆமா ஆமா. ஆனா இப்போ வந்து ஆக்ஷன் கிங்
ஆனா எல் எஸ் ஜு அ ரிஷப் பண்டே தூக்கிட்டாங்க கேப்டன்
ஆ அது வேற அது சரியான இதுவா இருக்குது குல்திப் யாதவ குடுத்துட்டு இவன வாங்கிட்டாங்க பாத்தியா அவுங்க சூப்பரா
ஆ வேற நல்லா பேர் எத்துக்கலாமே டா குல்திப் யாவத ஸ்பின்னருக்கு போயிட்டு
ம் அதுதா எனக்கு எனக்கு என்னவோ செட்டே ஆவல ஆல்ரெடி ம் இல்லடா இவே இவனு கிட்ட நல்லாதா இருக்குது பௌவுலிங்கு எல் எஸ் ஜீ கிட்ட அதயு தாண்டி எதுக்கு குல்திப் எதுக்கு அத வெச்சானுங்கனு தெர்ல பேட்டிங் தா இல்ல ஆ எல் எஸ் ஜீ கிட்ட அதுதா போனவாட்டி பெரிய ப்ரெச்சனயா இருந்துச்சு பேட்டர வாங்கறதவுட்டு குல்திப் யாதவ வாங்கி வச்சுகிறான்க அதுவு இருக்குற நல்ல பேட்டர குடுத்துட்டு
ம் மார்க்லாமா அந்த மாரி போடுவாங்களா கேப்டன்சி
ஆ
என்னா சார்
ஆ அவனு கூட குடுத்துருக்கலாம்
ம் அவனும் குடுப்பாங்க நினைக்கிறேன் இது கேப்டன்சி சொல்ற அவன் டீம்ல தான இருக்கான்
ஆமா ஆமா ஆமா எதுனா பண்றதுன்னா அர்ஜென்ட் அர்ஜென்னு கேட்‌‌‌டா அவன் சாப்ட சாப்ட நல்லா ஆடுனா லாஸ்ட் மேட்ச்ல வேண்னா போட்ருக்கலா
ஒரு மும்பைல இருந்தா கூட நறைய மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கி இருக்கான்டா
ஆமாண்ணா அவனுக்கு சான்ஸ் இருக்கு
ஒன்டோன்ல இறங்கி ஃபிஃப்டில்லாம் போட்டிருக்கானுங்க
தம்பே இந்தல்லா எப்படா
மும்பை டீம் ட்வென்டி லீக்ல
ஓ வந்துட்டு
இபுபேதான் கேப்டன் அந்த டீம்க்கு
அப்டியா என்ன பாய் மும்பை கேப்டனா
அப்டித்தான் நினைக்கிறேன் என்ன மும்பை காரண மும்பைக்கு கேப்டனா தான்டா இருப்பான் அ
ரொம்ப போல்டு தான் எமலேய் டேய் இப்ப தான் ஆஸ்பிட்டலுக்கே நல்ல கேட் கட்டாய்டுச்சி அவனுடைய அனுபவம் யூஸ்‌ பன்னி யாருமே மாத்த மாட்டாங்கனு நினைக்குற
சோ அப்டியே வீட்டான்ட அனுப்பு
யாசி பாவோ அஸ்ட்டாங் யாரு மே மூனு தடவ தொடர்ந்து கப்பு வாங்கனதில்லல சி எஸ் கே இது ஐப்பிள வளாட்டுறத
ஆ ஆனதில்ல
ஒன்னு பண்டாங்கன்னா அப்டி தெரியாது யார் யார் பக்கம்
வாய்ப்பிருன்ச்சி அடுத்த மேட்சு எப்ப இந்தியா இங்கிலாந்து மேட்சு
இன்னிக்கா இன்னிக்கா நாளைக்கான் தெர்ல போன மேச்சு வெறுப்பா ஆய்ருச்சி அனா
அதா மழ வந்து நின்னுச்சுல
ம் பாக்க லைட்டோ நைட் போனானுங்களா
ஆ நா பாக்கல பத்து மணிக்கு மேட்ச் நைட்டு
ம் நான் பார்த்தேன் நான் ஒரு மணி வரைக்கும் பத்தே போடு வாண்ணுங்கலா போடு வாண்ணுங்கலா இல்ல போடவே இல்ல
ம்
அவ ஐயர்நாந்து கூடவே சுத்தராங்களடா
ம் அத
அ ரெண்டு மேட்சும்
உ இந்த மாசோ தோற்க்க வேண்டியது நல்ல வேல இந்த இந்த அஸ் அபிஷேக் ஷர்மாவும் ஏ ஐ சைடுல நின்னு ஆடிட்டாங்க இல்லனா அவ்ளோ‌தா லாஸ்ட் ஒன்னுமே வர்ல இதுஸமுடிச்சு விட்டா
ஊரியா வச்சு ஆட வச்சிருக்கலான்டா ஏன் ஆட வைக்க மாட்டிக்குராங் தெர்ல
எதனா ஸ்ப்லேயிங்ல வந்து இருந்தானா இது ஸ்பாட்ல இருந்தான்னா
ஆன் ஸ்பாட்ல இருக்கானே
இப்ப பாப்பாங்க என்ன பண்ணுவானா டி வி எஸ் அ கன்ஃபாம் பன்ட்டு அதுக்கப்பறோ லாஸ்ட்ல எதாச்சு குடுத்தாலு குடுக்லா
சான்ஸ் குடுக்குணுல்ல சந்தோசம்ஸ்கே நெறைய பேர் சான்ஸ் குடுத்துருக்காங்கள
சந்தோஷ்சம்ஷன் வந்து அவன்து எப்ப அடிப்பா எப்ப அடிக்க மாட்டானு தெரியாது அ அவத அவ லவெல்ல இருக்கற்து நல்லது தா
லவன்ல இருக்கது நல்லது தா இதி மாரி மேட்ச் எல்லா சும்மா சான்ஸ் குடுக்கலால அவனுக்கு
ஆமா ஆமா ஆமா ஆன சஞ்சய் இவ வந்து ரெண்டு ஒரு ஒரு மேட்ச்தா சண்டே சஞ்சுக்கு கரியரே முஞ்சி போச்சி அதுகப்பறோ
கரியரே முஞ்சிச்சுன்னா புரில
எப்டி இவ வந்து ஒரு மேட்ச் அட்ச்ட்டானா அதுக்கப்பறோ இவனதா எறக்குவானுங்க இவனயு அபிஷேக் ஷர்மாவையு எறக்குவாங்க போனிக்கு
ஆ கேக்கடூடுதா ஒடில ஒரு செஞ்சுரி அட்ச்சா அத்த மேச்சே தூக்கல
அது கயக்வாடு அவுங்க அதே மா அதே மாரி மோடியில வந்து நெறைய பேரு நெறைய ஜாம்புவானுங்ககெல்லா இருக்கறதுனால தா யார எடு வன்ட்டு யாரு உள்ள போறதே தெர்ல நா ஆல்ரெடி டாப்பா இர்க்ல பாத்தினா ரோகேஷ் சர்மாவு சும்மன் கில்லரு கானுங்க கீழ பாத்தீன்னா ஸ்ரேயசையரு, இஷான் கிஷனு, கே எல் பேமடு இவுங்க அஞ்சு பேர்ல எராத்துக்கு கேவா வந்து விராட் கோலி யாரு எத்துட்டு யார போடுவானுங்க விராட் கோலி இந்த அஞ்சு பேருக்கு அஞ்சு ப்ளேஸ்மன்டு கொடுக்க முடியாது யாரா செஞ்சுரி வாங்னா
அய்யய் புரில யார் யாருக்கு சொல்ற ரோஹித்ஷர்மா
ரோகிஷ் ஷர்மாவு சுமன் கில்லு டாப்ல எறங்கிறுவானுங்க ஒன் ரவுண்ட்ல விராட் கோலி அதுக்கப்பறோ டானி குஷனு சகயசேர ஆதுமா இந்த நாலு அஞ்சு பேர்ல அதுக்கு அதுக்கு கீழ பாத்தன்னா டேவிட்றாங் வேறஇர்க்கா இவுங்கல யாரு துக்கு யாரு எதுல ஒழைப்பானுங்க எல்லாருமே நல்ல பிளேயரு அதனால
அ டி டுவெண்டிக்கு ஒரு ஸ்குவாடு அது மாரி பிரிக்கலாடா அதுமாரி எல்லொருக்கு சான்ஸ் கெடைக்குல
ம் கர்ட்டுதா இந்த ரெண்டு பெரி இந்த ரெண்டு ரண்டு பெரிய கை ரிட்டையர் ஆன தா கெய்க்குவாடுக்கு சான்ஸு
அது ஒன்னு ஆடுவாங்க போல ஒரு வர்ஷோ
இந்த வேர்ல்டு கப் வரைக்கு ஆடுவாங்க ஆ வேர்ல்டு கப் ஆச்சுனா ரிடைர்ஆவாங்க
ம்
அது ஒரு கேறிட்டாங்கா அதுக்கப்பறோ இல்ல அந்த இது விளாட மாட்டாங்கல்ல அதோட ஐ டென் தா
இப்பலு ஆமா ஐ பி ல் தா ஆனா எத்தன வருஷ ஆடுவாங்கனு தெரிலயே ஐ பி எல்லும்
அது ஒரு எட்டு வருஷோ மூனு வருஷோ ஆடுவாங்களா அவ்ளதா முடிஞ்சி போச்சி
ம்
அதா அவுங்க ரிட்டையர் ஆகுர வரிக்கு தோனி அண்ண இர்ப்பார் நெனைக்கற புரிய
எஹ் ஆடாமடா அதுதான்டா ரிடைய்ர் ஆய்ருவாருனு நெனைக்கிறன்டா
யா
ஃபாக்சி ஏஜ் வரிக்குதான ஆட முடியு அப்டில்லா இல்லையா
புரில என்னடா
ரிட்டைர்மென்ட் ஏன் ஜி ஏஜ் ஃபாட்டிஃபை வரைக்குந்தான
ஃபார்ட்டி ஃபையா அப்டிலா இல்லடா அவங்க இஷ்டோ தா
ஓ
மேனேஜ்மெண்டு மேனேஜ்மெண்ட்டு ஆ மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஓகேனா அவ்ளோதா ஆட்னேதா இருக்கலா அது வந்து எனக்கு தெரிஞ்சு நீ சொல்றது வந்து இன்டர்நேஷனலல்லா அந்த ரூல்னு நெனைக்கிறே ஐ பி எல் ல எப்டின்னு தெரில
ம்
இன்டர்நேஷனல் ல கூட ஆட்றாங்ளே நாப்பத்து அஞ்சு வயசுக்கு மேல கூட ஆட்றாங்ளே
யாருமே இல்லியேடா அவங்களே ரிடையர் ஆயிடுறாங்கண்ணா நாப்பத்தஞ்சு வயசு அது மாரிலா
ஆமாம்மா என்ன பண்றது யாருச்சு ஆட்னா நல்லாதா இருக்கு
எல்லா ஃபார்மட்டலு அஷித்ரனா மட்டு வந்துறாண்டா
அது எப்டின்னு தெரியலடா ஓடி என்ன வந்தே நானு லாஸ்டா இந்த ஆப்கானிஸ்தா டெஸ்ட்ல தா வர்லனு நெனைக்கிறே என்ன
ம் அப்ப அது இன்சூரின்னால வர்லனு நெனைக்கிறே அவ
ஓ என்னதான் ஆனா அவ பௌலிங் விட பேட்டிங் நல்லா பண்றான்ல
ம் போலிங்கு நல்லா தா போட்றா
ம்
அதுவே மூணு பார்மட்லேயு அவனுக்கே குடுத்தா எப்டி
ம் அதுதா அது அது புவனேஷ்வர் குமருக்கு குடுக்கலா ம் இன்டர்நேஷனல செரியா வர்லன்னா ஒரு ஒரே ஒரு சான்ஸ் குடுத்துப்பாகலால அதுக்கப்றோ கால்லியாச்சு எடுக்கலா கால்ல கூட எடுக்கல
இந்த மாரி அயர்லாந்து கூட அந்த மாரி டீம் காச்சு எடுத்துருக்கலா அதுலயு எடுக்காமா உட்டானுங்க
அப்டி எத்துருந்தா கூட நல்லா போர்டிங் போட்வா நெறையா விக்கெட் எத்துருப்பா ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேற என்ன ஏது ஆனா அவனுக்கு நல்லாவே தெரியு இதெல்ல யோச்சு நம்ப யோசிக்கிறோ ஏ அவங்க யோசிக்க மாட்றாங்கன்னு தெரில
நம்மதா டீம் செலக்ட் பண்ணனு போல பியூச்சர்ல
உ ஏதோ தோனி வேற ரெண்டாயிரத்தி இருவத்தேழு வேர்ல்டு கப்க்கு வன்ட்டாரா வர போறாரான்னு பேசிகலா
அவருதான்டா மென்டரா இருக்காரு இப்ப கூட இல்லியா
ஆஹ அவரு அது ஒரே ஒரு ரெண்டாயிரத்தி இருவத் இருபது வேர்ல்டு கப்ல மட்டுதா அவரு மென்டாரா இருந்தார்னு நெனைக்கிற இருவதோ இருவத்தொண்ணோ ஒரு ஒரு டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல மென்டாரா இருந்தாரு ஓ டி
ம்
அப்டி மென்டாராப் போட்டாங்கன்னா சூப்பரா இருக்கு ஏன்னா லாஸ்டா கப்படிச்சு விராட் கோலி ரோகித்சர்மா தோனி மூணு பேரு கப்பத்தூக்கின்னு போயிடுவாங்க ஒரு ஸ்கார்ல இருந்த ஒரு க்கு க்க்க்கு எனக்கு தெரிஞ்சு ஆயிடுவான்னு தா நெனைக்கிறே டி அதா டி டெவெண்ட்டி கப்படிக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டோ தான்றாங்க என்னடா ரெண்டாயிறத்து இருபத்து எட்டுல டி டுவெண்டி ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு அந்த கப்ல
மாத்துனா வாய்ப்பு இருக்கு
ஸ்பாரா என்னா நீ சொல்ற ஸ்பார மாத்தனுன்னா சந்தோஷ் ஹம்சன மாத்திட்டு சூரிய வன்சிய தா எறக்கணு வேற என்ன பண்ண முடியு
சேரா அ கூப்புறண்டா
செரா செரா
ஆ ஆ